ஹலோ
ஆ ஹலோ
அக்கா நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேம்மா நீ எப்புடி இருக்க
நல்லா இருக்காங்கா வீட்டுல எல்லாரு எப்புடி இருக்காங்க
ஆ நல்லா இருக்காங்க அங்க நம்ம வீட்டுலல்லா எப்புடி இருக்காங்க
எல்லாரு நல்லா இருக்காங்க்கா காலையில ஃபோன் பண்ணே நீங்க எடுக்கல ரொம்ப பிஸியா இருந்தீங்களா
ஓ நா கொஞ்ச வேலையா இருந்துட்டே போல ஃபோன பாக்கலயா
ம் ம்
ஆஹ் ஃபோனை பாக்கல வேலையா இருந்துட்டே இப்போ தா ஃபோன் வந்துச்சா சரி யாரா கூப்பறாங்க அப்புடின்னு வேலை எல்லா முடிச்சேனா
ம்
அதா இப்பதா பாத்தே ஆ
அப்பசி இன்னைக்கு என்ன ரொம்ப பிஸியாானீங்களா என்ன ஒர்க் இன்னைக்கு
என்ன என்ன இன்னைக்கு தேர்ஸ்டே எல்ல சரி கோயிலு சாய் பாபா கோயிலுக்கு போலா அப்புடின்ட்டு அதனால வேலை அதனால வேலை செஞ்சுட்டு இருந்தானா
சரி சரிக்கா எப்போதுமே வாரே வாரே இப்புடி பண்ணிடுவீங்களா
ஆ வாரா வாரா ம் கோயிலு போ வோமா ஆனா வீடெல்லா தொடடைச்சி எல்லா வெளக்கெல்லா விளக்கி சாமிக்கு அதெல்லா பண்ணது வேலையா காலல இருந்து குளிக்கணு அத எல்லா அவுங்கள குளிக்க வைக் என்ன கொழந்தைங்கள
ஹ
எல்லாத்தையு ஒரே வேலையா
ம்
அதனால போன் பாக்கவே முடியல போனு யாரோ கூப்பிட்டாங்க வரதுக்குள்ள கட் கட்டாயச்சா யாருன்னு பாக்கல சேரி வந்துட்டு கூப்பலா அப்டின்ட்டு அப்டியே வேலை செஞ்சுட்டே இருந்துட்டேன்னா ம் அதா நீ என்ன பண்ண ஃப்ரீயா வேலை எல்லா இல்லையா கூப்பிட்டுருக்கே
எனக்கு எப்போது போல போணுச்சுக்கா கல எழுந்திருச்சே சாப்பட்டே அப்றோ கொஞ்சோ நேரம் பச கூட இது பண்ணே குளிக்க வச்சே மறுபடி மதிய சமைச்சு சாப்பிட்டு உக்காந்துருதே அத அதுக்கப்புற தா சேரி நைட் சாப்பாடு செய்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு கால் பண்ணலாமே அப்டின்ட்டு கூப்பிட்டே
ஓ சேரி சேரி என் பசங்க எல்லா இல்லா எல்லா விளையாண்டுட்டு இருக்காங்களா என்னா சவுண்டே காணோ
ஆமாக்கா ஸ்ரீட்ல சைக்கிள் ஓட்டு இருக்காங்க ஈவினிங் ஒரு ஒன் ஹவர் போல எப்போது ஓட்டுவாங்க
ஆஹ
ஆஹ் அதனால ஒன்னு பிரச்சனை இல்ல சேரிக்கா எங்க கோவில் வந்து வீட்டு வீட்ல இருந்து டிஸ்டன்ஸ் எவ்ளோ வாக்கபிள் டிஸ்டன்ஸா இல்ல எப்படி
ஆஹ் இல்ல வாக்குபிள் டிஸ்டன்ஸ் தா போயிட்டு வரலா ஒரு பத்து நிமிஷ ஆகும்
ம்
ஆ சொல் பக்கம் இருக்கிறதுனால இல்லன்னா தனமு எங்க நம்மள கோயிலுக்கு யார்ரு கூட்டிட்டு போவாங்க
அது சேரிதா நானு போய்ட்டு இருந்தேக்கா குழந்தெல்லா பொறக்கறதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தே அப்ப கொஞ்சோ ஃப்ரீயா இருந்துச்சு ஜாலியாவு இருக்கு டைம் பாஸ் ஆகும் மெய்னா எனக்கு அப்ல்லா டைம் வந்து புடிச்சி தள்ளணு நம்ம ஒரு நாள கிடக்கறதையே வந்து பிடிச்சி தள்ளி தயவு செஞ்சு இந்த நாள் எனக்கு முடிச்சு கொடுங்க அப்டின்னு சொல்லி நைட் பத்து மணி வரைக்கு எப்படா இந்த நாள் முடியு எப்படா பெட்டுக்கு போவோ தூங்குவே அப்டின்ற மாரி இருக்கு ஆனா குழந்தைல்லா பொறந்ததுக்கு அப்றோ பக்கத்து நாள்ல ஒரு அவர் டூ அவர் வந்து நா கடன் வாங்கினும்னுல இருக்க அந்தளவுக்கு பிஸியா போது அதனால கோவிலுக்ககெல்லா போகவே முடியலக்கா
ஆஹ் ஹ குழந்த எல்லா இருக்கிறதுனால போகும் முடில வேல அவங்களே பாத்துக்கா வேல எங்க ஃப்ரீ டைம் படிக்கிறதோகோ கோயிலுக்கெல்லா போக
ஆஹ் அதுவு சேரிதா ஆனா கோவிலுக்கு போயிட்டு நீங்க கோவிலுக்கு கோவில் சாமி மட்டு பாத்துட்டு வந்துட முடியாது ல அவங்கள்ள டாய்ஸ் எல்லா பசங்களுக்கு அது தனி சப்ஜெக்டா போகு தானே
ஆமா ஏன்னா அவங்கள கூட்டிட்டு போகறதுலா வாரம் வாரம் போறந்தான்ல
ஆஹ்
ஆஹ் மாசத்துக்கு ஒரு வாரம் மட்டு கூட்டிட்டு போயிடுவே
ம்
மத்த வாரம் எல்லா நானே போயிட்டு வந்தே ஏன்ன மாமனார் அத்த எல்லா இருக்காங்களா அவங்க கூட வச்சுட்டு அதுக்கப்றோ நா ஏனா நம்ம போனா அத அங்க போயா கொஞ்ச நேரோ நிம்மதியா உக்கார முடியாது அம்மா போலாமா போலாமான் சொல்வாங்க
ஆமா
அதனால வீட்லே விட்டுட்டு போயிர்றது ஓ வா எப்பாவது ஒரு வாரத்துல மட்டு கூட்டிட் போயிட்டு
ம்
மத்த வா நாள்ல வீட்ல விட்டுட்டு போயிருனே நிதானமா ஆறு மணிக்கு மேல சாமி கும்ட்டு எல்லா முடிச்சுட்டு கோயிலுக் போய்ட்டு மெதுவா ஒன்னவர் இருந்துட்டு மெதுவா வர்லா ஏன்னா பக்கத்து வீட்ல கவங்கல்லா வராங்களா ஆ நல்ல கத பேசிட்டு போலா கோயிலுக்கு கொஞ்ச நேரோ உக்காந்துட்டு அதுக் க்கப்றோ வர்லா
சேரி சேரி அதுவு கரெக்ட்டு தா வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ளுக்கு இதே போல ஸ்ட்ரெஸ் ரிலீஸ்க்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்மலா மென்டல் ஆயிடுவோல
ம் அய்யோ கஷ்சோ இத மாரி ஃப்ரீ இல்லன்னா வேல வேல வேல வேலனால டயர்ட்டு ஆயிடு ஐயோ டென்ஷன் நம்லு ஒரு ரிலாக்ஸே இருக்காம இருக்கு இதான கொஞ்சோ ஃப்ரீயா வெளில அவங்கூட பேசி போனா கொஞ்சோ மைண்டு ஃப்ரீ ஆகு நம்ம நம்ம இந்தா அந்த இது வீட்ல அங்க சொன்னாங்க இங்க சொன்னா ஜோக் எல்லா அடிச்சிட்டு அப்டே ஃப்ரீயா பேசிட்டு அந்த அந்த மாரி கிண்டலடிச்சிட்டு ஒருத்தர ஒருத்தர அந்த மாரி செஞ்சுட்டு ஜாலியாருக்கு வாரத்துல ஒரு நாள் மட்டு அ
அ அது நல்லது தா போயிட் ட்டு வரது நல்லதுதான்கா போயிட்டு வாங்க ஆனா நம்ம அப்டி வெள்ல போகலனு வச் சிக்கோங்ளே நம்ளோட ஸ்ட்ரெஸ்சு வந்து ரிலீஸே ஆகாம நம்ம வந்து பச சங்கள சம்மந்தமே இல்லாம நானாலா ஏன் பையன போட்டு அடிச்சிருக்கே
ஐயோ
கோ அப்பதா ஏன் ஹஸ்பண்ட் கேப்பாங்க ஓ நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கன் நெனைக் க்கிறே ஓ கோவத்துலா வந்து நீ யார்ட்ட காமிக்கறன் தெரியாம பையன்ட்ட காமிச்சுட்ருக்க நீ கொஞ்சோ ரிலாக்ஸ் ஆவு நீ கொஞ்சோ ரிலாக்ஸ் ஆவு அப்டிம்பாங்க
ஆ நீ அப்போ அண்ணாவ கூட்டிட் போலால வெளில
அதுதாக்கா இன்னு கொஞ்சோ ஸ்ட்ரெஸ்ஸே ஆகு எனக்கு
ர ஏ லீவ்
சொல்லுவோ அவங்க ஒரு எடோ சொல்லுவாங்க இதுலுயே ரெண்டு பே பெரு ஆர்க்யூமென்ட் ஸ்டாட் ஆயிடு சோ அதுனால ஏ ஹஸ்பண்ட் கூட போறத விட ஃப்ரெண்ட்ஸ் இங்க லோக்கல்ல பக்கத்துல இருக்காங்கல்ல அவுங்க கூட
ஆ ஹ ஹலோ
அது நம்ளே இது பண்ணிக்கிறது
ஓ சேரி சேரி ஆ
ம்
ஆமா ஆ எங்க அத்த மாமால்லாம்
அவங்கெல்லா ஊருக்கு போயிருக்காங்கா
அ சேர்
ம் நாத்தனாறு பசங்களுக்கு லீவுன் சொல்லிட்டு வர சொல்லியிருந்தாங்க அதனால அவுங்க ரெண்டு பேரு அங்க போயிருக்காங்க அவுங்களா இல்லங்கர்துனால நானு ஹஸ்பண்ட் பைய்ங்க தானா அதனால வேலே கொஞ்சோ கம்மியாருக்கு பரவால்
ஆஹா அ ஒ ஆ ஃபிரியா இல்ல அ
அவுங்க இருந்தாலு கொஞ்சோ ஹெல்ப் இருக்கு கொஞ்சோ டென்ஷன் இருக்கோ அவுங்க இல்லைனாலு கொஞ்சோ ஃப்ரீயாவுருக்கு ஆனா கொஞ்சோ மிஸ் பண்றவு இருக்கு
ஆ அவங்க இல்லனா வேல இன்னு கொஞ்சோ அதிகமா இருந்த மாரி இருக்கோ ஏன்னா இப்ப இவங்க எல்லா லீவ்ல வீட்ல இருக்காங்ளா
ஆமா
அவங்க இருந்தா கொஞ்சோ ஏதாது ஹெல்ப் பண்ணி காயாது கட் பண்ணி குடுப்பாங்க
எனக்கு வந்து காய் கட் பண்ணி குடுக்குறாங்களோ இல்லயா பசங்கள கொஞ்சோ பாத்துப்பாங்க இப்போ சைக்கிள் ஓட்ட போறாங்க அப்டின்னா இப்ப நானே கீழ போற மாரி இருக்கோ அவுங்கள பாத்துக்கற்துக்கு அத்த மாமா இருந்தாங்கன்னா அவுங்க கொஞ்சோ நிப்பாங்கல்ல சோ அந்த டைம் நா கொஞ் சோ ரிலாக்ஸ்டா இருப்ப சீக்ரோ அந்த ஒன் ஹவர்ல வந்து வீட்டு வேல ஃபுல்லா முடிச்சுருவங்க சரசரனு முடிச்சிர்வே இப்போ நம்ம பசங்களையு தாவி தாவி பாத்துக்க வேண்டியதாருக்கு அப்போப் போ என்ன பண்றாங்க எங்க நிக்கிறாங்க அப்டின் சொல்லிட்டு
ஆமா அ ஒ
ஜினியாதாருக்கு
ஓ சேர் செரி நீ அப்போ ஃப்ரீயாருந்தா ஒரு நாள் வா வீட்டுக்கு
கண்டிப்பா வரேக்கா நீங்களு வாங்க எங்க இதுக்கப்றோ த்த மாமா வந்ததுக்கு அப்றோந்தா வர முடியு
ஆ செரி யே அத்த மாமா இப்பதா வேல இல்ல ஆன்னால அவர் வேலைக் அண்ணா வேலைக் போயிட்டாங்கன்னா நீ கொழ்ந்தைய கூட்டிட்டு இந்த சைட் வர்லால வீட்டுக்கு
எங்கக்கா இந்த டிராஃபிக்ல தனியா வரதுக்கு ஒரு மாரியா இருக்குக்கா அவுங்கள பசங்கள விட் டிட்டு வந்தோம்னா கொட வந்துருவே நானு பசங்கள அழச்சிட்டு ந்த டிராஃபிக்ல வண்டியில போறதுனா கொஞ்சோ ஹஸ்பண்ணே பயப்புட்றாங்க டிராஃபிக்கா இருக்கோம் பாத்து போ ஏன்னா பசங்க ரெண்டு ரொம்ப ரொம்ப ஜின்ன பசங்களு இல்ல ரொம்ப வளந்த பசங்களு இல்லயா நம்ப வண்டியில வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஏதாது பாத்தாங்கனா டக்குனு கைய எடுத்துர்றாங்க கொஞ்சோ நம்ளுக்கே பயமா இருக் க்கு வண்டி ஓட்டும் போது நா வந்து ஸ்பீடா போக மாட்டே ஸ்லோவா தா வருவே இருந்தாலுமே ஒரு பயமாருக்கு நியூஸ்ல நம்ம எல்லாத்தியு பாக்றோல்ல
அ அ
அதனால பயமாகருக்கா என்னன் தெர்ல ஆனா கொஞ்சோ பயமாருக்கு ரெண்டு பேரையு சேம் டையத்துல அழச்சிட்டு போறதுன்னா கொஞ்சோ ரிஸ் குதாருக்கு
ஆமா ரெண்டு பேரு கூட்டிட்டு போற்து இல்லனா நீங்க எப்போ வரேன் சொல்லு நா வண்டி எட்த்துட்டு வரே அண்ணாவு இருப்பாரா அ ஆ வண்டி எடுத் துட்டு வர வன்ட்டு கொஞ்சோ நேரோ இருந்துட்டு போகும்போது அனுப்பிட்டு வருவாரு செர் செரியா நீ எப்போ இதுன்னு பாத்து ஃப்ரீயாயிட்டு என்ன கூப்டு
ஆ செரிக்கா கூப்பறே
ஆ அப்போ என்னா எப்ப பாத்துட் ஆ பாத்துட்டு அப்ப அண்ணா வந்தா கூட்டிட்டு வருவாரு இருந்துட்டு அதுக்கப்றோ ஈவினிங் போல கூட் ட்டி போய் விட்டுட் வருவாரு
ஆ செரிக்கா அது போல சொல்றே நைட்டு என்ன சாப்பாடு செய்ய போறீங்க என்ன பிளானு
ஐயோ சப்பாத்தி செய்லானு இருக்கே குருமா வெச்சு சப்பாத்தி பண்ணிர்லா
ஆ
அப்டின்ட்டு சொன்னே சரின்னாங்க
த்ருவீங்களா
ஆ சப்பாத்தி சாப்புடுவாங்க
செரி செரிக்கா
சேரி அப்ப செரி சப்பாத்தி செஞ்சு குருமா பண்லா அப்டின்னு எல்லா சாப் பிடிங்களான் கேட்டு கேட்டு செய்யணு இத இல்லனா ஆ இல்லன்னா செஞ்சு துக்கப்புறோ அம்மா எனக்கு அது வேண்டா எனக்கு வேற செஞ்சு தர சொல்வாங்க
ஆமா ஆமா
அதுக்கு ஃபர்ஸ்ட்டே கேட்டுட்டா
ம்
அ அதுக்கப்புறோ நம்மளுக்கு டென்ஷன் இல்லாமருக்கு
ஆமா அது சாப்பாடு என்ன செய்யணுன் சொல்லிட்டு ஒருவொருத்தங் நம்மோ சாப்பாடு சூஸ் பண்ணிடோ நம்ம சூஸ் பண்ணதுக்கே இங்க டைம் எடுக் கு நம்ம ஒன்னு சூஸ் பண்ணிர்லா ஓக் கே இப்ப சப்பாத்தி செய்யலா அப்டினா அந்த சப்பாத்தி ஓகேவானு வீட்ல உள்ள ஒவ்வொருதவங்கள்டயு அக்செப்ட் வாங்குனுபாருங்க போயிட்டு
ஆமா ஆ ம் நீ சமச்சிட்டியா
இல்லக்கா நைட்டுக்கு வந்ட்டு என்ன செய்யுறதுன்னு தெரியல இன்னு ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டே அவுங்க சொல்றே சொல்றேன்ட்டு அவுங்க கால் பேசிட்டேருக்காங்க ஏதோ ஆஃபிஸ் காலு அது முடிஞ்சதுக்கு அப்புற தா என்னன்னு டிசைட் பண்ணி சொல்லுவாங்க அதுக்கப்புறோ தா நம்ம என்னன்னு ஸ்டார்ட் பண்ணனு இப்ப சம்மங்கறதுனால கொஞ்சோ லேட்டா தா சாப்புர்றாங்க பசங்க சோ பிரச்சனல்ல ஸ்கூல்ட்டுனால சீக்கிரோ சாப்ட்ருவாங்க ஒரு செவன் செவன் தேர்டிக்லா சாப்ட்டுருவாங்க அதனால கொஞ்சோ லேட்டாவே செய்யலா அப்டின் சொல்லிட்டு இப்போ கிச்சனுக் கே போக முல்ல ஒரே ரொம்ப ஹீட்டாருக்கு
ஓஹோ ஹா
அதனால கொஞ்சோ லேட்டாவே ஆரமிப்போ அப்டின்னுட்டு விட்டர்து
ஓ சேரி சேரி ஆ ம் சேரி அப் போ நீ பாருப்போ ஆ சேரி பாரு ஃப்ரீ ஆயிட்டு கூப்டு சேரியா ஆ சேரி அப்போ ஆ ஆ பாய்